வணக்கம் சகோதரி இரவு வணக்கம் கேக்குதுங்ளா
ஆ தோழி
என்ன ப என்ன செய் ஆ சாப்ட்டே சகோதரி நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டே தோழி என்ன சாப்பாடு
இங்க வந்து கோதும இங்க வந்து கோதுமரோ கோதுமரவ கிச்சடி சகோதரி தம்பிக்கு பண்ணி குடுத்தேனா நான் வந்து சகோதரி எங்களுக்கு வந்து உப் ப்மா செஞ்சாங்க சகோதரி எல்லாரு உப்மா திங்குங்ளா
ஆ ஏ வெள்ளர உப்மாவா அப்டின்னா ஆ ஆ ரவ ரவ உப்மா தெரியு நீங்க சொல்ற பேர் வந்து எனக்கு புதுசா இருந்தது அதனால எனக்கு
ஓ இல்ல சகோதரி ஏன்னா வந்து ரவையிலயு வந்து கோதுமரவ வெல்லரவைனு ரெண்டுருக்குங்ளா ஆனா நா வந்து வெள்ள ரவ உப்மா ரவ உப்மான்னு சொன்னீன்னா ஒரு சில பேத்துக்கு தெரியாதுங்களாமா
ஆ ஆ ஆ
அதனால அப்டி சொன்னே சகோதரி
ஆ சேரிங்க தோழி சேரிங்க தோழி
அப்றோ சகோதரி இரவு நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்டாச்சு தோழி
சகோதரி உங்களுக்கு பின்னாடி ரொம்ப ரொம்ப சவுண்டாருக்கு கொஞ்சோ தள்ளி வந்து பேசு
ஆ ஆ வண்டேன் வண்டேன் ஆ சொல்லுங்க தோழி
கேட்டா நமக்கு அமௌண்ட் வராது பேமெண்ட் காட்டாதுங்ளா சகோதரி
ஆ ஆமா ஆமா ஆ நா வந்துட்டேன் அவங்க அவங்க அப்பாவும் நா வந்துட்டேன்
ஓ உங்க அப்பா லேட்டா வருவாங்கன்னு சொன்னீங்க சகோதரி சீக்ரோ வன்ட்டாங்ளா
ஆ இப்ப எங்களுக்கு ரைஸ் எடுத்துட்டு வந்தாங்க அதனால கொஞ்சோ நேரத்த லேட்டா சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்ட்டு நேரத்துல வன்டாங்க
ஓகே சகோதரி அவங்களுக்கு ரைஸுங்களா சகோரி உங்க கணவருமே ரைஸே சாப்பிட்டு பாருங்களா
ஆ அவுங்க இப்ப நா ரெண்டு பேரு தா சா ரைஸ் தா ஆனா சாப்பாடு வீட்ல சாப்பாடு செஞ்சு அது கொஞ்சோ கொஞ்சோ சாப்டு சாப்பாடு நானு அதிகமா ரைஸ் சாப்ட்டே
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி எப்டி இரவு உணவ வந்து நீங்க டின்னர் சமைக் காம ஹோட்டல்லயே முடிச்சுட்டீங்க
ஆமா ஆ நான் சமச்ச சாதோ மட்டு வச்சுட்டே மதியோ வச்ச ப கால்ல வச்ச கொழம்பு இருந்துதா ரசோ இருந்துச்சு அத வந்து ரைஸ் சாப்ட்டுட்டு கொஞ்சோன்டு ரசோ ஊத்தி அவுங்க சாப்புட்டுட்டாங்க
சேரிங்க சேரிங்க சகோதரி பரவால்ல பரவால்ல காலையில வச்ச உணவ வந்து நைட் வரக்கு வச்சி ஒரு நாள் ஃபுல்லா ஓட்டிட்டீங்க அந்த சமையலவே
ஆமா இன்னைக்கு ஒரு நாள் ஓட்டியாச்சு இப்ப ரைஸ் எடுத்துட்டு வரல அப்புடின்னாக்கா இப்ப நா வேற ஏதாவதுதா பண்ணிருப்பே ரைஸ் எடுத்துட்டு வந்ததுனால அத சாப்டாச்சு
சேரிங்க சகோதரி சேரிங்க ச நைட்டு நீங்க படுக்குறதுக்கு லேட் ஆகுங்களா சகோதரி இல்ல சீக்கிரோ படுத்துருவீங்களா
ஆ லேட் ஆகு தோழி
சேரிங்க சகோதரி பாப்பாவ எல்லா தூங்க வச்சுட்டுதா நீங்களு தூங்குவீங்களா சகோதரி
ஆ ஆமா நேன் இல்ல நாங்க சேந்து படுத் தூங்கிடுவோ என் கூட பக்கத்துல படுத்துருந்தாங்க அப்டின்னாக்கா அவுங்க தூங்கிடுவாங்க
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி
ம் ம்
பாப்பாக்கு இந்த மாரி வந்து கத சொல்லி தூங்க வக்கிற பழக்கல்லா உங்க கிட்ட இருக்குங்கலா இல்ல பாப்பா நார்மலாவே தூங்கிருவாலா படுத்தாலேயே
அ அ படுத்தோனேல்லா தூங்க மாட்டாங்க நாங்க ஏதாவது பேசிட்டே இருப்போ அப்புற ஏறி குதிச் ச்சு விளையாண்டுக்கிட்டே இருந்துட்டு அப்பறமா சத்தோ போட்டு இல்ல மணி ஆயிட்டு தூங்கு அப்ன்னு சொல்லி ஏதாவது நா சொல்லிக்கிட்டே இருப்பே காலையில நம்ம இதெல்லா பண்ணலா அப்டின்னு கத சொல்லுவே எப்பயாவது கத சொல்லுவே சில நேரங்கள்ல வந்து நம்ம காலையில எழுந்து சு இதெல்லா பண்ணலா ஜெசிமா இங்க போலா அங்க போலா அப்ன்ட்டு சொல்லிட்டு அதெல்லா சொல்லிட்டு இருக்குறப்போ அவுங்க தூங்கிடுவாங்க அப்றோ
சேரிங்க சோரிங்க சகோதரி உங்களோட பொண்ணு பேரு என்ன சகோதரி
ஜெஸ்விக்கா
ஓ சேரிங்க சகோதரி
ம்
உங்க பொண்ணு ரொம்ப சமத்துங்ளா இல்ல வால் பண்ணுவாளா
ஆ சின்ன பிள்ளையெல்லா பாத்தீங்ன்னா அப்புடின்னாக்கா ரொம்ப சமத்தா இருப்பாங்க இப்பயுமே சமத்தா ப்பாங்க அந்த அளவுக்கு வந்து வால் பண்ணுவாங்க அப்டின்னு சொல்ல முடியாது து இப்ப எங்க சித்தி பசங்க எல்லா பாத்தீங்கன்னா வந்து அவுங்க வந் து அஞ்சு வயசு ஆயிட்டு ஒன்னாவதே படிக்குறாங்க ஒன்னாவுதோ ரெண்டாவ் தோ இப்ப ஒன்னாவது படிக்கிறாங்க அவுங்க பாத்தீங்கன்னா அப்டின்னாக்கா சரியான் ன வால்ல அவுங்கள வந்து ஒரு நாள் அந்த ஒரு நாள் லீவ்லயே வந்து விடுமுறைலே எங்க சித்தியால வந்து மேக்கவே முடியல அப்புன்னு சொல்லுவாங்க அப் அப்ப வந்து நம்ம அ பே ஸ்னோ ஃபோன் பண்ணி பேசணு அப்டின்னா ரொம்ப டயர்டா பேசுவாங்க ஏன் என்னாச்சு அப்பன்னா இன்னைக்கி லீவுல ரொம்போ வால் பன்றா அவுங்கள் கத்தி கத்தியே எனக்கு தொண்ட தண்ணியே போயிடுச் சி அப்புடிங்கிற அளவுக்கு பேசுவாங்க அவ அந்த அளவுக்கு வந்து அவ வந்து வால் பண்ணுவா ஏன் பொண் பாத்தீங்க அப்புடின்னாக்கா கொஞ்சோ சமத்துதா சொல்லலா ஆனா ஒன்னு கேட்டாங்க அப்புடினாக்கா அத கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அத வாங்கி குடுக்குற வரைக்கு நம்முல்ட கேட்டுட்டே இருப்பாங்க
ஓ செரிங்க செரிங்க சகோதரி நீங்க வந்து மோஸ்ட்லி பொண்ணு வந்து யாரு செல்லோ அம்மா செல்லமா அப்பா செல்லங்களா சகோதரி
ம் நாங்க ரெண்டு பேருமே செல்லந்தா ஆஜஸ்சு அவுங்க வந்து பாப் பாவ கேட்டோ அப்டின்னாக்கா உனக்கு யார புடிக்கு அப்புடின் கேட்டாக்கா அம்மாதா அப்பின் சொல்லுவாங்க
ஓ பரவால்ல ஏனா பொண்ணுங்களுக்கு மோஸ்லி அப்பாதா பிடிக்கும்பாங்க நா அதிக வந்து அப்பாவ தா சொல்லி நா கேள்விப்பட்டிரு கே ஆனா இப்ப இருக்க பிள்ளைங்களா பாத்தீங்கன்னா அம்மாவ தா ரொம்ப பூடிக்குதுன்னு சொல்றாங்க சகோதரி ஏனா பொழுதனிக் கு வந்து நம்ம தானே வந்து அவங்களோட அதிகோ நம் அதிகம் நம்ம நேர செலவிடுறோல்ல அப்படிங்கும் போது வந்துட்டு அவங்க நம்ம கூடையே இருக்கனு நம்மளையே தா அவுங்க அதிகம் வந்து சொல்லறதுக்கான காரணமா இருக்குன் சொல்றாங்க சகோதரி
ம் ஆமா ஆனா நா அவுங்கட்ட விளையாடுறதை விட அவுங்க அப்பா தா அதிகமா வந்து அவுங்கிட் விளையாண்ட்டுட்டுருப்பாங்க நைட்டு வேல முடிஞ்சி வந்தாலுமே அந்த டையடு எல்லா காமிக்காமா அங்க மத்யோ அந்த ரெஸ்ட்டுக்கு வராங்க இல்லையா அப்பமே சரி ஆ இப்போ இப்போ நைட்டு எப்டி லேட்டா வந்தாலுமே அவுங்க ஜாலியா வந்து அவுங்ளுக் விளையாண்ட்டுட்டுருப்பாங்க நான் பொழுதனைக்கு இருந்தாலுமே என்னோட வேலையெல்லா பாத்துட்டு கொஞ்சந்தா விளையாடுவே அந்த கால நேரத்துல எழுப்புறது அப்டின்னாதா நா நா வந்து அப்ப கொஞ்சிதா எழுப் புவே எப்போதுமே அந்த ஸ்டேட்டா டைம் ஆயிடுச்சி எழுந்திரி அப்டிங்கறதல்லா கெடையாது அவுங்க அரை மண் நேரோ ஒரு மணி நேரோ கிட்டத்தட்ட அவுங்க பக்கத்துல படுத்து கொஞ்சி கொஞ்சி தா எழுப்புவே
ஓ செரிங்க செரிங்க சகோதரி
ம் ம்
சேரிங்க சகோரி உங்க கொழந்தய எங்கேயாச்சு பாத் என்ன சொல்லுங்க சகோதரி புரியல
இப்ப நீங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கீங்கல்ல தம்பி வந்து அவுங்க அப்பாவ தேட்றானா
தேடுறான் மீஸ் வந்து இப்ப அவுனுக்கு இப்பதா சகோதரி தம்பிக்கு ஒன்றர வயசு ஆகுது அந்த அளவுக்கு தெரில அவுங்க அப்பா போன் பண்ணா வேகமா போன் எடுத்து வந்து என்கிட்ட குடுப்பாரு என் போன் நா சார்ஜர போட் என் போன் அடிச்சிதுன்னா வேகமா வந்து சார்ஜ் போட்டு இருக்கறது எடுத்து பாப்பாரு அவர் கைக்கு எட்டற தொலைவுல இருந்துச்சின்னா வேகமா எடுத்துட்டு வந்து குடுப்பாரு சகோதரி மத்தபடி பாத்தீங்கன்னா தெரிய இந்தள இன்னு அந்த அளவுக்கு வந்த அவுருக் தெரியல சகோதரி இன்னு ஒரு ரெண்டு மூணு வயசுன்னும்போது தெரியும் நமக்கு இப்பதானே கை கழந்தை தானே சகோதரி அந்த அளவுக்கு அவனுக்கு தெரிய மாட்டேங்கிது
ம் ம்
ஆனா அவுங்க அப்பா கொஞ்சம் வந்து மிஸ்ஸிங்க தா இருக்கு ஏனா நைட் வந்துட்டு இவுங்கூடைய இருப்பாற அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு ஏதாவது வந்துட்டு கீழ கெடச் ஏதாவது திங்க நம்ம சாப்பட்றமே என்னாமோ நா வந்து அவனுக் ஊட்டிவிட்டேன்னு எங்கிட் என் தட்டுல இருக்கு சாப்பாட்டு எடுத்து அவுங்க அப்பா தட் ஊட்டி விடுவானா அப்டிங்கும்போது அவர் அதெல்லா வந்து சொல்லிட்டு தா இருக்காரு ஒரு வாரம் வந்து அப்பா விட்டு போபோறடா மிஸ் பண்ண மாட்டியா என்ன அப்டின் சொல்லிட்டு தா இருந்தாரு ரூம்ல அவர் வந்து பேசுனாரு பேசும்போது கேட்டாரு இப்போ கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கனால வீடியோ கால் பண்ணல இல்லாட்னா ஒரு வீடியோ கால் பண்ணி பாத்துருப்பாரு
ம்
இவனுக்கு இன்னு வந்து விவரம் தெரியலல்ல சகோதரி ஒரு ரெண்டு வயசு இரண்டரை வயசுங்கும் போது ஓரளவுக்கு தெரியுங்களே இப்ப தானா ஒன்ற வயசு அதானே ஆகுது அப்படிங்கும்போது அந்தளவுக் தெரியில
செரிங்க தோழி செரிங்க தோழி
ஆ இன்னு கொஞ்ச நாள் ஆச்சின்னாதா கஷ்டோ நம்ம எங்கையாவ்து வெளிய போனு அப்படிக்குனால நம்ம கூட வரேங்குறாளோ இல்ல அவுங்க அப்பா கூட இருந்துக்கிறானாலு ஒண்ணு தெரியாது நமக்கு
ஆமா
செரிங்க செரிங்க சகோதரி பாப்பா வந்து இப்ப விஜயதசமி அன்னைக்கிதா ஸ்கூல் வந்து சேர்ற மாரி விட்டுட்டீங்ளா நீங்க
ம் ஆமாங் தோழி
ஆமா சகோதரி சொன்ன மாரி வந்துட்டு இன்னு ஒரு ரெண் இரண்டு மாதந்தான் இரண்டு அல்லது மூணு மாத தானே சகோதரி இருக்கு அப்படிங்கம் போது இருந்துட்டு போட்டுவிடுங்க அவுங்க அப்பா சொன்ன மாரி காலையில முடிஞ்சளவுக் கு ஒரு உம்போது மணிக்கு முன்னாடியே கொஞ்சு எழுப்பி விடுங்க ஏன்னா முடிஞ்சளவுக்கு சகோதரி ஏன்னா வந்து பாப்பா வ கைக்குழந் கொழந்தையா இருக்கனால நேரமா உணவு குடுத்து நேரமா நீங்க தூங்க வெசதா அவளுக்குமே ஜீரணமாகு ரொம்ப நேரங்கமோது வந்து அதுவே பழகிரும் அவளுக்கு ஓய்வுங்கறதே வந்து இருக்காது நைட்டு வந்து முடிஞ்சளவுக்கு சீக்கிரமா தூங்குவது ஒரு உம்பது மணி பத்து மணிக்குள்ள பாப்பாவ் நீங்க தூங்க வச்சிருங்க அந்த அந்த பழக்கத்துக்கு நீங்க கொண்டு வந்துருங்க
கண்டிப்பா கண்டிப்பா தோழி
நீங்க வந்து எதாவ்து வந்து அவுங்களுக்கு வீட்லியே வந்து ஆக்டிவிட்டிஸ் மாரி பண்ண பண்ண சொல்லிருக்கீங்களா சகோதரி இந்த கொழந்தைங்களுக்கு எதாவ்து வந்து ப்ளே பண்ற மாரி லேனிங் சம்மந்தப்பட்ட மாரி எதாச்சு வந்து அட்ரக்டிவ் மாரி ஆக்ஷன் மாரி பண்ண சொல்லியிருக்கீங்களா இது வீட்லே வந்து கலரிங் லாம் பண்ணுவாங்கள கலரிங் இது ஆர்ட்டெல்லா வரைவாங்கலா அந்த மாரி எதாச்சு கிருக்குற மாரி எதாச்சும் பண்ண சொல்லியிருக்கீங்களா?
ஆ பண்ணிருக்கே வந்து ம் அவுங்ளுக்கு வந்து இந்த வரையறதுக் வந்து நா வாய்ங்குடுத் திருக்கே அதெல்லா வரைவாங்க அப்புறோ வந்து ஏ பி சி டி ஒன் டூ த்ரீல்லா வந்து ஆ அந்த ம் ஒரு கீழ வந்து ஒரு போடு மாரி இருக்கு அதுல போய் நம்ம செட் பண்ற மாரி ஒரு ஒரு வேடா எடுத் து வந்து அதுக்கு தகுந்த மாரி செட் பண்ற மாரி இருக்கு அதெல்லாமே நா வாங்கி கொ வாங்கி குட் த்ருகாங்கோ அவுங்க அப்பா வந்து வாய்ங் குடுத்துருக்காங்க அதெல்லாமே அவுங்க சொல்லுவாங் க ஏ ஆன ஆவனா சொல்லுவாங்க ஏ பிசி சொல்லுவாங்க ஒன்று இரண்டுலா சொல்லுவாங்க
ஓகே சகோதரி அதே மாரி வந்து சகோதரி எல் கே ஜி பொறுத்த வரிக்கு சகோதரி நம்ப வந்து வீட்ல என்ன வந்து நம்ம பேரண்டால நம்ம சொல்லிக் குடுக்க முடியுதோ அதுதா சகோதரி அவங்க வந்து ஆகஷன்யோடையு ரைமிங்கு ரைமிங்கு இந்த மாரி பாடலு இந்த மாரல்லா சொல்லி குடுக்கறாங்க சகோதரி முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீ டைம் கெடைக்குமோது அவளுக்கு இந்த மாதங்கள் எத்தன அ இந்த மாரி வந்து கிழமைகள் இப்படி இருக்கு என்ன திசை இருக்கு இந்த மாரி சிம்பிளா அவளுக்கு வந்து மைண்ட்ல வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற மாரி நீங்க டெய்லி ஒரு அர மண் நேரொ அவளுக்கு நீங்க சொல்லி குடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சோ ஈஸியா இருக்கு சகோதரி அவளுக்கு
ம் ம்
ஏனா வந்து நம்பல் என்ன வந்து ஏனா வந் து நம்ப வந்து சொல்லிக் குடுக்கற மாரி நம்ப சொல்லி குடுக்கறத வந்து ஸ்கூலியிமே சொல்லி குடுக்குறாங்க சகோதரி அப்டிங்கமோது நம்பளே வந்து ஏனா நீங்க சொன்ன மாதிரி விஜயதசமிலிந்து சேத்தாலு நம்ம ஃப்ரியா இருக்குமோது அவ கூட நீங்க நெறைய இந்த மாரி ஆக்டிவிட்டிஸு இந்த மார்ல்லா எதாச்சு கேம் மாரில்லா அவளோட ப்ளே பண்ணுங்க கொஞ்ச யூஸ்ஃபுல்லாவு இருக்கு அவளுக்குமே கொஞ்சோ ஓளவுக்கு கொஞ்சோ ஆர்வமவு இருக்கு சகோதரி
ஆமா எ நா வந்து மின்னல இருந்தே அவங்களுக்கு சொல்லி குடுத்துட்டு இருக்கே இப்ப ஆ னா ஆ வனாலா வந்து அவங்களுக்கு வந்து ஆ க்ஷனலா சொல்லி சொல்லி காம்ப்பே இந்த வே வேற மாரி சொல்லி காட்டுவே அ இப்டி செஞ்சா வந்து அவங்களுக் கு நல்லா ஞாபகோ இருக்கு அப்டிங்கிற மாரி ரொம்ப ஈஸியாவே சொல்லிக் குடு ப்ப அதனால வந்து சீக்கிரமாவே கத்துக்கிட்டாங்க அ னா ஆ வனா வந்து சீக்கிரமாகவே கத்துக்கிட்டாங்க அது மாரி ஏ பி சி டி லா ஒரு பா பாட்டு மாரி சொல்லி டான்ஸ் ஆடிக்கிட்டே சொல்லி கொ குடுப்பே அதெல்லாம் மே அவங்க ஈஸியா சீக்ர சீக்கரமா கத்துக்கிட்டாங்க தோழி.
பரவால பரவால சகோதரி நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து கொழந்தைங்கள சகோதரி நம்ம வாய் மொழி மூலமா நம்ம சொல்லித்தரத விட வந்துன்னு இந்த அந்த என்னன்னு சொல்லுவாங்க சகோதரி வந்து இந்த ஆக்ஷனோட சொல்லுவாங்களா சகோதரி அவங்கள வந்து அக்ட்ராக்டிவ் பண்ற மாரி இந்த பாடி லாங்குவேஜோடே சொல்லி குடுக்குறதா வந்து உடல் அசைவு இந்த மாரி வந்து தோற்றத்துல சொல்லி குடுக்கம் போதா அவங்க மனசுலயுமே வந்து ஆழமா பதியு அப்டிங்கற மாரி வந்து ஒரு அறிவியல் ரீதியாகவே ப்ருவும் பண்ணி க்காங்களமா சகோதரி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி அ நமக்கான நேரம் ஆ நமக்கான நேரம் முடிஞ்சிருச்சு அடுத்த அழைப்புல பே ஆ நன்றி நன்